ஒய் பை எது தம்பிது அந்த இது போயி யூஸ் பண்ணிட்டு அவனு சுவிட்ச ஆஃப் ஆயிடுச் போனு அதனால என் மொபைல் இருக்கு நான் அது சார்ஜர் யூஸ் பண்ணி ஓகே
சேரி சேரி சேரி அதான் நான் பேசிக்கிட்டே இருக்கனு அவுங்க லைன் கட் ஆயிட்டு தான் ப்ரோ அதாங ப்ரோ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவ வந்து கியாம் அவுங்க அப்பா வந்து ஐ பி எல் மேனேஜ்மெண்ட்ல வேல செய்றாரு மேனேஜ்மெண்ட்ல வேல செய்றதுனால எவ்ரி மேட்ச் சி எஸ் கே மேட்சு அப்பறமா வந்து இங்க சேர்பாக்கல நடந்ததுனா மேட்சு அவனுக்கு டிக்கெட் ஃப்ரீ
ஓகே ஓகே
நா அவுங்க ஃபாதர் வேல செய்றதுனால அவுங்க ஃபாதர்க்கு ஃபோண்ணு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சி டிக்கெட் கெடச்சிறோம் அதனால சேர்பாக் க்குல போய் பாப்பாரு அவரு எல்லா மேட்ச் ம்யே மோஸ்ட்லி வருஷோம் வருஷோம் அட்லீஸ்ட் ஒரு மூணுல இருந்து நாலு மேட்சாவது பாத்து ஸ்டோரி எல்லாம் போடுவாரு எங்களுக்கெல்லாம் பாக்கும்போது ச்ச நம்மளோ போனோ ஒரு தடவயாது ஏன்னா இன்னோ என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் போயிருக்கான்
இப்ப நானே கிரிக்கட் ஐ பி எல் மட்டோ இல்ல யப்ஃபிபா வேர்ல்டு கப் எல்லாம் நடக்கோம் இல்லையா இந்த வேர்ல்ட் கப்புல்லனா அடுத்து வோல்டு கப்பாது ஒரு டைம் ஏதாவ் ஒரு மேட்சிக்கு சும்மா போயிருனோ ஏன்னா அதெல்லா ஒன் டைம் தான் நம்மங பாக்க முடியோம் நேர்ல மேட்ச
அதுதான் அதுதான்
அதனால அதெல்லாம் ஒரு இருக்கோம் எனக்கெல்லாம் அத ஆ எனக்கெல்லாம் ஒரு கோல் இருக்கு இந்த மேட்சு ஐ பி எல்லு இந்த கசினோ
ம்
ஒருக்கல்ல
ஆமா ஆமா டீஷன் ஆகேஸ்
போணோ அ அல்லா ஒவ்வொரு
ஆ ஆ போலா போலா ப்ரோ அதா எ ஃப்ரெண்ட் எல்லா போயிட்டு சொல்லுவா இங்க வந்து நீ இப்போ டிவில பாக்கறத விட
ஓடி திருபிரு
ம் அதா அதுதா எ ஃப்ரெண்டு சொல்லுவா நீ நேர்ல இது பன்றத விட உங்களுக்கு எப்டி சொல்றது நேர்ல நீ அதாவது டிவில நீ பாக்கறத விட நேர்ல எனர்ஜி அதிகமா இருக்கோன்டா எனர் ஜி எனர்ஜி சவுண்டாவுது இப்ப நம்ம டெசிமல்லா காட்டுவாங்களா டோனி எறங்கி வந்தா னா இவளோ அப்டின் சொல்ட்டு அ அந்த டெசிமல்ஸ் சவுண்ட் வருல்ல அந்த மாரி இதுல வந்து ஆ நேர்ல அதிகமா இருக்கோ சொல்ல போனா எனர்ஜியு வேற லெவல்ல இருக்கோ அப்டின்னுவா அதெல்லா ஒர் தரவயாது எப்பயாவ்து போய் பாக்கணோ அட்லீஸ்ட் ஒன் டைமாவுது நம்ம போய் இது பண்ணோ
அம்மா
எல்லாந்தே
அதுக்குள்ள அதுக்குள்ள சிஎஸ்கே வேற டீம் மாறிடோ ங்க அதுக்குள்ள இன்னோ ரெண்டு மூணு டீம் மாறிடோ போயி ஒரு மாரி ஆயிடோ ஆமா ஆனா நா வந்து ஒரு போன வருஷமே போறது பிளான் பண்ணியிருந்தே ஏனா வந்து டோனி வந்து உப்பாரு ரிட்டர் ஆய்டுவாரு இந்த நம்ம லாஸ்ட் மேட்சாவுது நம்ம இருக்கோ பாத்துலா பாத்துலா கடைசி வரைக்கோ அதுவு பாக்க முடியில கடைசி வரைக்கோ அவரோ ரிட்டையர் ஆகறத மாரி தெரியல இன்னு அடுத்த வருஷமோ வருவாரு நெனைக்கிறே இன்னு ரெண்டு மூணு வருஷோ
இல்ல இல்ல இல்ல பாப்போ ப்ரோ நெறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இதுதா அவரோட கமெண்ட்ரியில சொல்றது தா உண்ம நா கமெண்டு பிஎல்ல வந்து அவ்ங்களுக்கு ஹை பி எல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அவ்ங்களுக்கு நியூஸ் கெச்சுரூ அவ்ங்களே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வந்து சொன்னாங்க இந்த மாரி டோனி ரிட்டேயர் ஆகுறாரு அப்டின் சொல்ட்டு தா
பாப்போ அதா எ நமளுக்கு தெரியில பாப்போ ஏதோது ஒரு நல்ல குட் டீம் நம்ம போறப்போ ஏதோ ஒரு டீம் நல்லா எந்த டீம் வந்தாலு பரவாயில்ல அந்த டைம்ல அதா சொல்லுவாங்க இல்லயா இப்போ ஒரு ப்ராப்ளம் என்னன்னா இப்ப நம்ம வந்து சி எஸ் கே மேச்சோ ஏதோ ஒரு மேச்சு போறோ வச்சுக்கோங்க அந்த காசு கட்றோ இப்ப சி எஸ் கே மேச்சுக்கு எல்லா எப்பவுமே ரே டிக்கெட் அதிகோ வச்சுக்கோங் நீங்க பத்து ரூபா கொடுத்து ஒரு பெர்சனுக்காக போறீங்க செலவு பண்ணி போறீங்க பட் அந்த டீம் வந்து அன்னைக்கி வந்து ரொம்ப பண்ணாம நூறு ரன்னு கூட அடிக்காம எம்பது ரன்ல தோத்து தோத்துட்டாங்கன்னா அந்த காசு காசு போயிடு அந்த மேச்சுக்கு அந்த டென்ஷனு அ வெறுத்துருவோ ஓகேவா ஏன்னா டிக்கெட்டோட காஸ்ட்டு அந்த அளவுக்கு நம்மோட எக்ஸ்பெக்டேஷனு பெருசு ஆனா மேச் அங்க போய் பாக்குறப்ப எப்டி இருக்கு தோத்துட்டாங்கன்னா அது தோக்குறதே வேணா தோக்குறது வேணா சேசிங்க்கான ரன்னே இருக்காது
ஆ ஆ
டூ ஹ்ன்ரட் அடிச்சு டூ ஹன்ரட் அ கேஸ் போட்றப்போ ஓகே
அட்லீஸ்ட் ஒரு அதா ச் ஒரு டூ ஹண்ட்ரட் ஆடிச்சா னா டூ ஃபிஃபிடி டூ டூ தேர்ட் அடிச்சாங்கனா ஒரு டூ ஹண்ட்ரட் அடிச்சாச்சு நல்லா இருக்கு
ஆமா ஒரு எண்டர்டெயன்மெண்ட் ஒரு சேர்சிங் இருக்கு ஒரு பட் ஆனா இரநூறு கூட அடிக்குமா நூறு கூட அடிக்காம எண்பதுல அடிச்சுட்டு
அவங்க ஒரே ஒரு ஆறு ஓவவர்ல முடிச்சாங்க வச் மேட்ச் எப்டி இருக்கு பத்தாயிர செலக்ட் பண்ணி அஞ்சு பேர் பசங்க எல்லா போயிருந்தீங்கன்னா அவ்ளதா ஆமா சோ இ ஆமா அதெல்லா எக்ஸ்பர்ட் அதெல்லா அதா சொல்லுவாங்க அத எல்லாத்தையு நம்ம எக் எக்பெக்ட் பண்ணிட்டு தா ஏதோ ஒரு டைம் ஏதோ ஒரு மேட்ச் போகணு அவ்ளோதா எல்லா மேட்சுக்கு எல்லா போற அளவுக்கு நம்ம காசு இருந்தா போகலா பிரச்சன இல்ல ஏதோ ஒரு டைம் இப்டிதா இருக் இந்த மாரி சுச்சுவேஷன் வந்தா லக்கு இந்திர அளவுக்கு தா போய் பார்கணு அதெல்லா நம்ம போற போய் எல்லா மேட்சு நீங்க சொல்ற மாரி வந்து நல்ல ஐ ஸ்கோரிங் சஸா இருக்காது சில மேட்சு நீங்க போற பாக்குற மேட்சல இருந்து ஒன் சைடா தா இருக்கு
ம் அதா அதா ச ஒன் சைட் மேட்ச லா அதா நம்ம சப்போர்ட் பண்ணி போவோ ஒரு இதுக்காக ச் அதனால வந்து ஒன் சைடு மேட்சு போய்ச்சுன்னா நீங்க சொன்ன மாரி ரொம்ப கடுப்பாயிடு பட் வந்து இன்டரஸ்ட்டே வராது
அதே நா எல்லா பிளான் பண்ணிதா இன் கேஸ் நம்ம போணு நா ஐ பி எல் போணுனா சீ எஸ் கே மேட்ச் போவே மாட்டே சீ எஸ் கே கு தா நா சப்போர்ட்டு ஏன்னா நா அது விட நல்ல பேட்சுனா ஓரளவுக்கு நல்ல சேசிங் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க டிம் போயிடுவே பார்க்குறதுக்கு ஏன்னா வந்து நம்ம காசு சீ எஸ் கே வந்து ந
பிளேயர்ஸ பாக்க போவாங்க பிளேயர்ஸ் பிடிக்குல ச் அவங்ககிட்ட சைன் வாங்குறதுக்காக
அப்படிய அந்த அளவுக்குலா அலவ் பண்ண மாட்டாங்க நீங்க வேற ப்ரோ அங்க இருக்கிற டைக்குல நீங்க முடிச்சுட்டு வெ வெளிய வரதுக்குள்ள கரெக்டா இருக்கு இங்கருந்து வேணா கையாட்டிக்கலா
பேட்டிங்ல்லா பேட்டிங்லா போவானுங்கள பேட்டிங் எடுத்துட்டு ஃபீல்டுல அப்போ வந்து இ
நூறுா இதா நூறு நூறு பேர்ல நீங்க ஒருத்தரு அது நீங்க அ அவங்க கத்தி கூ கூதல் எத சொல்றது ஒண்ணு பண்ண முடியாது நபதசங்கல்ல சும்மா பாத்துக்கலா இப்போ எப்டி சொல்ல நீங்க வந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாக்குறோ அங்க போனா ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ் ல பாக்கலா அவ்ளோதா
ம் ச் பட் ஏதோ ஒண்ணு பாத்தா போதுன்ற மாரி சில பேருக்கு இருக்குல
அதல்லா நால்லா கா இன்கேஸ் ஐ பி எல் போறேனா சி எஸ் கே மேட்ச் நடக்கிறப்போ போ மாட்டாங்க அப்போ வேற மேட்ச் எங்க நல்ல மேட்ச் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க மேட்ச்ச அந்த டீம்க்கு கொண்டு போவாங்க என்ன சி எஸ் கே மேச்சு போச்சு தோத்துடிச்சுன்னு வச்சுக்கோங்க அது ஒரு பக் நம்மளுக்கு பெரிய லாஸ் ஆயிடும் ஏற்கனவே இருக்க ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே சி எஸ் கே வ கழிவி கழுவி ஊத் சில டயதில ஆமா அதுல நம்ம ஒன்னு தோத்துட்டாங்கன்னா ஒன்னு நல்லா இருக்காது
டவுன்ஃபால்னா கொஞ்சோ சப்போட் பண்ணு அதுக்குன்னு ரொம்ப
இல்ல இது வந்து அது வந்து அந்த அதோட ட்ரெடிஷன் அப்ப இருந்து இந்த ட்ரெடிஷன அப்டியே ஃபாலோ பண்றாங்க நீங்க வந்து அந்த போ பண்ணுவாங்க சொல்லுவாங்க இல்லையா நல்லா ஸ்கோர் அடிச்சா பாராட்டுவாங்க இந்த டொக்கு வச்சு அவுட் ஆ டிங்னா உங்கள வந்து கலாய்ப்பாங்க அந்த மாரிதா எல்லா இது வந்து ரெகுலரா எல்லாத்துலயு இருக்குறதான
ம் பட் அதா ரெகுலரா எல்லாத்துக்கு இருந்தாலு எ பர்சனல் ஒப்பீனியன்தா நம்ம ஒரு டீமுக்கு சப்போட் பண்றனா எல்லா
ஏ அது அவுங்க அவுங்க அந்தளக்கு இது பண் றாங் தா கஷ்டப்பட்டு
தா நம்ம ஒரு டீம் சப்போட் பண்ணுனா எல்லா நம்ம நெனைச்ச மாரி வராது ஒரு டைம் மேட்ச்சு ஜெயிப்போ ஒரு டைம் வுட்ருவோ ஒரு டைம் தோத்து போயிடுவோ ஒரு டைம் அதிசயமா வந்து லக்கியா ஜெயிப்போ தோக்க போற மாரி நோபால் போடுவாங்க ஒயடு போடுவாங்க ஜெயிச்சிருவோ அது மாரி டெஸ்டனிதா நம்ம எப்பயவுமே பாக்கணும்மே தவிர சும்மா வந்து இல்ல வேலைக் ஆக மாட்ட வேலைக் ஆக மாட்ட வேலைக் ஆ மாட்டா அப்டின் சொல்லிட்ந்தா வேஸ்ட் இருக்ற இன்டர்நேஷனல் பிளேயர் அவுங்களுக்கு டிமோட்டிவேட் ஆயிரு
தா ஃபீல்ட்ல எறங்கி விளையாறவங்களுக்குதா அந்த கஷ்ட்டோ தெரியு ஒரு வேல உ வந்து பண்றகுதுக்கு ஒண்ணு தெரியாதா பட் நா சொல்றது என்னன்னா எக்ஸ்பெட் டேஷன்ஸ்க்காக சொல்றே அதனால் தா
ம் அதெல்லா எக்ஸ்பெக்டேஷனுக்காக வச்சுட்டு அதா எக்ஸ்ப எங்க சார் மேக்ஸ் சார் எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாரு எக்ஸ்பெட்டேஷன் இல்லாம பிளைனா போங்க
அதா சொல்லுவாங்க அது விட வுன்னொன்னு எக்ஸ்பெக்ட்டு அன் எக்ஸ்பெக்ட்டர் எது நடக்காதுனு அ நெனைக்கிறீங்ளோ அத நினைச்சுட்டே போங்க அப்டினுவாங்க
அதா பட் வந்து சில பேர் சொல்லுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்ளோ அது அப்டியே நடக்கு அப்ல்லா சொல்லுவாங்க அதெல்லா என்னக் கேட்டீங்னா கொஞ்சோ எல்லார்க்குலா நடக்காது சில பேருக்கு தா நடக்கு சில பேருக்கு தா நடக்கு அதுதா சில பேருக்கு தா நடக்கு நா
இப்போ இப்ப உங்க நீங்க என்ன நெனைக்கறீங்கன் உங்களுக்குதா தெரியு அது என்ன நடந்துட்டு இருக்குனு உங்களுக்கு தா நா எல்லாருக்கு தெரியு பட் நீங்க என்ன சொல்லா நீங்க நெனைக்காதது கூட நடந்து ச்சுன் சொல்லிர்லா இல்லையா இக் நீங்க முன்னாடி வந்து இது நட க்க போதுன் யாருக்கு சொல்லிட்டு அது நடந்தா அது உண்ம
ம்
பட் நீங்க என்ன நடக்க போறது நீங்க உங்களுக்குள்ள நெனைச்சிட்டு அது நடந்தா ஓக்கே நா நெனைச்சே நடந்துருச்சு சொல்றது எப்படி நடக்கு யாருக்கான் நீங்க சொன்னீங்ளா ன்ன ஆக போதுன்னு புரியுதா ஆ அதுதா இப்போ வந்து ப்ரடிக்ஷன் குடுப்பாங்க இல்லையா இனிப் நீ இப்ப அடுத்த டொண்டி டொண்டி செவன் வந்து ஒன்னாந்தேதி இப்புடி இருக்குன் நீங்க இன்னைக்கு சொல்லி ட்டு அ இந்த ஆறு மாசோ எதுக்கு வெயிட் பண்ணி நடந்தா நில்லுங்க இன்னைக்கு இப்டி ஆகணு பட் யாருக்கு சொல்லல ஆனா அது நடக்குது ஆனா நீங்க யாருக்கு சொல்லி அது இன்ஃபாம் பண்ணல அது நடந்தா யாருக்கு எதுமே இல்ல அன் எக்ஸ்பெக்டட்
அதா நீங்க சொன்னா மாரி அன் எக்ஸ்பெக்டட்தா நட டுக்கு இது சில பேருக்கலா பட் எக்ஸ்பெட்டட் என்ன கேட்டீங்கன்னா ஆ மாறுவாங்க நம்மளுக்கு சான்ஸ் கடச்சதுன்னா போலா ஏன்னா வந்து இதெல்லா நீங்க சொன்ன மாரி வந்து லைஃப் ஸ்டைல் இல்ல ப்ரோ இப்போ நா சொன்னல ஆன்லைன்ல்லாம் நம்பக்கூடாது ப்ரோ பட் வந்து என் ஃரெண்ட்ஸ் எல்லா இருக்கானுங்கள அவனுங்க இது இந்த மாரி மேனேஜ்மெண்ட்ல தெரிச்சவங்க அப்டி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கால் பண்ணி கேட்டோனா அவரு டைரெக்டா நம்மளுக்கு போட்டு கொடுத்துருவாரு நம்மளுக்கு காஸ்ட் கொஞ் கம்மிவரு இப்போ ஒரு அவ அவ வாங்கறானா அவ ஃப்ரீ ஆப் காஸ்ட்ல தா வாங்குவோ நம்மளுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வழியா ஆ பிளாக்ல வித்துருவா அது வேற கத அவ மோஸ் பிளாக்ல விக்கவே மாட்டா இருக்கறத வந்து பிரண்ஷிப் குடுத்துருவா
எங்க இன்ஸ்டாகிராம்ல நடக்கும் ப்ரோ இது இன்ஸ்டாகிராம்ன்றபார் ட்விட்டர்ல நடக்கு மூணாயிர ருவாய்க்கு டிக்கெட் வித்துட்டு ஆ நா வந்து இப்ப இருக்கு டிக்கெட் இருக்கு இந்த இந்த பிளாக்ல இருக்கு இந்த ஸ்டேடியம் இந்த இதுல இருக்கு பத்தாயிர ருபா அப்டின்னுவா அதெல்லா நடந்திருக்கு நானே வந்து சேட் பண்ணி வாங்கலான்னுதா பாத்த பட் அதுக்கப்புறமா வேணாடா
ஐயோ ஐயோ காசு போய்டு கண்டிப்பா காசு போய்டு அதெல்லா வந்து ரொம்ப ஸ்கேமு
பண்ற இருங்க
இல்ல ப்ரோ டைம் ஆயிடுச்சு நா போனு ஆல்ரெடி கால் வந்துட்டு இருக்கு எனக்கு வேற நா மெசேஜ் பண்ணின்தா இருக்க நா ஃப்ரீயா இருந்தனா நானே கால் பண்ற ப்ரோ ஆ ஓகே ப்ரோ அ